சேரி ஹலோ ஆ சொல்லுங்கணா
இப்ப ஃப்ரீ ஆயிட்டீங்களா
ஆ ஃப்ரீ ஆயிட்ட மேம்
ஓகே வைரஸ் சென்ட் பாக்டீரியா பத்தி நெக்ஸ்ட் சொல்றே இப்ப சார்மண் விலாசன்னல அதுல வந்துட்டு ரெண்டு டைப் இருக்கு ஒன்னு ஸ் சல்மோனல்லா டைஃபி இன்னொன்னு வன்ட்டு சல்மோனல்லா பேராடைஃபி
ஆ ஓகே
இன்னொரு விஷயோ என்னன்னா பாக்டீரியா வந்துட்டு நம்மளால கண்ணுல பாக்கவே முடியாது
ஓ
மைக்ரோஸ்கோப் வெச்சு தா பாக்க முடியுமா
ஆமா
ம்
சோ அ இந்த இதுல வந்ட்டு நீங்க அத பாக்காம கவனிக்காம சாப்ட்ருப்பீங்க இன்ஜெக் பண்ணிருக்கு போது அது வந்ட்டு அந்த ஃபீவர் வந்துட்டு விட்டு விட்டு வர ஆரம்பிக்கு ஸோ டாக்டர் என்ன சொல்லுவாங்க இந்த மாரி நீங்க போய் ப்ளட் டெஸ்ட் எடுங்கன்னு சொல்லுவாங்க அப்ப நம்ம போய் பாக்க போது நமக்கு தெரியோ ஓ இந்த மா இந்த மாரி எபெக்ட்டா ஆயிருக்கு அப்டின்னு நம்ம நார்மல் பீபிள்ஸ் கிட்ட போயி அத எக்ஸ்பிளை பண்ண முடியாது உங்களுக்கு டைஃபாய்டு இருக்கு அப்டின்னு மட்டு தா சொல்லுவாங்க
ஆ கரெக்ட்டு தா
சோ வைரஸ்
நீங்க அந்த மாரி யாரோ வைரஸ் வந்தவங்க ஏதோ பாத்தருக்கீங்ளா பாக்டீரியா அந்த மாரிலா வந்தவங்களோ
எனக்கே வந்திருக்கு ரெண்டு டைமு
அப்டியா உங்களுக்கு வந்து சரியாருச்சா
ஆ ரெண்டு டைம் வந்துச்சு சின்ன வயசுல ஒரு டைம்ல அப்பறோ தேர்ட் ஸ்டாண்டடோ ஏதோ வந்துச்சு அப்றோ ரெண்டு வருஷோ கழிச்சு மறுபடியு வந்துச்சு
ஓ வந்து உடனே சரியாயிடுச்சாமா எப்டி
ஒரு அஞ்சு ஆறு நாளைக்கி தெனமு போய் இன்ஜெக்ஷன் போட்டு வந்தோ
ஆ
ஃபுட்டு கண்ட்ரோல்டா எங்க அம்மா என்ன பண்ச்சுன்னா ஒரு நாளு எல்லா சிக்கன் சமச்சு சாப்பட்டு இருந்தாங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லா வந்ட்டாங்க வீட்டுக்கு
ம் ம் ம் அ
என்ன சத்தோ
இல்ல நா தா உ உனு சொல்லிட்டு இருந்தே சொல்லுங்க
அப்போ இந்த மாரி ரிலேட்டிவ்ஸ் எல்லா வந்தாங்க
ம்
சிக்கன் எடுத்து சமச்சிட்டு இருந்தாங்க டாக்டர் என்ன சொல்லிருக்காங்கன்னா சிக்கன் சாப்டக் கூடாது
ஆ
அந்த டாக்டருக்கு எப்டி தெரிஞ்சிச்சுன்னு எனக்கு தெரியில எங்க அம்மா ஒரு பீஸ் தா குடுத்துச்சு நானு சாப்புட்டு போயிட்ட அடுத்த நாளு எப்டி டாக்டருக்கு தெரியு நம்ம சாப்ட்டது அப்ப நானு போய்ட்டு அவரு கேக்குறாரு எனக்கு எனக்கு செக் பண்ணிட்டு நா கேக்குறாரு நீ வன்ட்டு சாப் முட்டையா சிக்கன் எது குடுத்தாங்ளா தெரியாம குடுத்தாங்களா ஏதா சொன்னாங்களா நீ சாப்ட்டியா அப்பின் கேக்குறாரு நானு இல்ல இல்லன்னு தலையாட்டிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆய் வன்ட்ட
அ
இன்ஜெக்ஷனப் போட்டு மறுபடியு அம்ச்சு உட்டாங்க இன்னொரு நாள் எக்ஸ்ட்ரா போடணுன்ட்டு
அ
அ அப்பறோ அப்பறோ ஒரு நாலஞ்சு நாள் இன்ஜெக்ஷன் போட்டு மறுபடியு பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு வீட்டுக்கு அம்ச்சு உட்டாயிங்க
அப்றோ சரியாயிடுச்சா இ
ம் ஒன் வீக் ஒன் வீக் சரியா ஆயிடுச்சு அதுவும் இல்லாம இன்னொரு விஷய
டைபாய்டு ஃபீவர் வருதுன்னு சொல்றாங்கள அது வந் தா நம்ளுக்கு அது வந்தா கொஞ்ச நாள்ளயே பாடி வந்துருமா பாடி போட்டுருமா நம்ளுக்கு
அப்டி கெடையாது சில பேஷன்ஸ்கு நடக்கு சில பேஷன்ஸ் க்கு நடக்காது
ஆக்சுலா ஏ ப்ரதருக்கு வந்துச்சு அந்த டைம் திடீர்னு அவ பா த்தீங்கன்னா ரொம்ப ஓவர் வெயிட்டு ஓவர் ஒடம்பு அவனுக்கு அது இன்னு என்னதா பண்ணாலு கம்மியா ஆகமாட்டேங்குது அது
டாக்டர்ட கன்சல் பண்ணுங்க
கன்சல் பண்ணா சரி ஆயிருமா
ஆ அவங்க அதுக்கான ட்ரீட்மெண்ட் குடுப்பாங்க
அப்புற அந்த டெரகோசிஸ் அப்டின்னு ஏதோ சொல்லுவாங்கள அதெல்லா அவனுக்கு நெறைய வந்திருக்கு
ம் கன்ஃபார்ம் டாக்ர கன்சல்ட் பண்றது நல்லதுன் தோணுது
அ ஏன்னா அதனால வருமா இதெல்லா இல்ல எப்டிமா
அதனால மோஸ்ட்லி வறக்கு சான்ஸ் இல்ல சார் மேபி ஒரு வேள இந்த மாரி டேப்லட் இஷ்யூஸா இருக்கலா ஆ அந்த மாரி இல்லைன்னா ஃபுட்டு அந்த டைம்ல ஃபுட்டு நல்லா கண்ட்ரோல்டா இருந்து
த்ரீ மன்த்சாதா எங்கிட்ட சொல்லிட்ருக்கா இந்த மாரி இருக்குனா அப்டின்ட்டு
ஆ நீங்க அப்போ நீங்க கன்ஃபர்ம் டாக்ர செக் பண்றது நல்லது
ஆ
டாக்ர கன்சல் பண்ணி பாருங்க
அ அப்டியா டாக்ரு கிட்டலா போவேணா மேம் நீங்கதா நர்ஸுன்ருங்களே உங்ககிட்டயே வரோ
ஆ எனக்ளா அவ்ளோக்கா தெரியாதுப்பா நீங்க டாக்ரு கிட்ட போய் கன்சல் பண்ணுங்க அதா பெஸ் டு
சேரி ஓகே
இப்டியே விட்றாதீங்க இல்லன்னா வேற ஏதாச்சு இஷ்யூஸ் கொண்டு போய் விட்ரு சோ சீக்கிர பாருங்க
பாக்கறேமா ஆமா ஏது அத வலிக்குது எதுமே சொல்றது இல்லையா ஆ இருந்தாலு நா போய் செக் பண்ணிக்கிறதா நல்லதுன் சொல்றீங்ளா
ஆமா சார் எனா நமக்குத் தெரியாதுல்ல ஆக்சுலா எனக்குலா வந்துட்டு டைபாய்டு வந்துருக்குன்றதே ரெண்டாது வீக்லதாந் தெரிஞ்சிச்சு அவுங்க கேட்டாங்க எ இவ்ளோ நாள் வெச்சுட்ருந்தீங்க இன்னு ஒரு வீக் போயிருந்துச்னா சிவியர் ஆயிருக்கு அப்டின் சொன்னாங்க மின்ஸ் இருந்திருக் க்க மாட்டேன்றளவுக்கு சொன்னாங்க
ஓகே மேம்
சோ அதனால நீங்க வன்ட்டு டிலே பண்ணாதீங்க என்ன இருந்தாலும் டாக்டர் கிட்ட கன்சல் பண்றது நல்லது
ஓகே மேம் நா போய் கன்சல் பண்ணிர்றே
ஓகே சார்
ம் என்ன டேப்லெட்ஸ் எழுதி குடுப்பாங்க அவ்ளதானா
அ டேப்லெட்ஸ் இருக்கு இல்ல மின்ஸ் ஸ்கின்ல எதாச்சு டிஃப்ரென்ஸ் தெரியிதா
இப்பதாம் ஸ்கின்லலாம் அந்த மாரி எது டிஃப்ரென்ட் தெர்ல
ஓகே மே பி பிளட் டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்களான் தெரியில தைராய்டு இஸ்யூஸ் இருக் கா
தைராய்டு இஷ்யூஸ் அல்லா இல்ல மேம் அந்த மார்லா எதுங் கெடையாது அவுனுக்கு அவே நார்மலாதா எப்போமே எப்போமே நல்லாதா வெளாண்ட்ருப்பா இப்பவுங்கூட அவே ஒன்னுமே சொல்றதில்ல இந்த வலிக்கிது எரியிது அந்த மாதிரியெல்லா எதுவுமே சொல்றதில்ல நார்மலா அவுனுக்கு வந் ந்து இம்யூனிட்டி பவர் ஜாஸ்தி அவ்ளோ சீக்கிரோ எந்த நோயு அஃபெக்ட் பண்ணாது
ஓ
அ எனக் கூட சீக்ரோ அஃபெக்ட் ஆயிரு அ அவே அவனுக்கு எது ம் அவனுக்கு எதோ ஃபீவர் வந்ச்சுன் வெச்சுகோங்ளே எங்கிட்ட வந்து அவே ரெண் நிம்ஷோ உக்காந்தா போது எனக் ஃபீவர் வந்துரு நெக்ஸ்ட் டேவே அந்த மாரி எனக்கு ரொம்ப கம்மி
ஓ அப்புடியா
ம் அந்த மாரி எனக்கு இருக்கு
ம்
ம்
செரி கன்சல் பண்ணி பாருங்க என்னதா இந்தாலு தெரியுல்ல அம்மாக்கு ஒடம் செல்லன் எதோ சொல் டுந்திங்க என்ன ஆச்சு இப்ப ஓகேவா கன்சல் பண்ணன் சொல்ட்ருந்தீங்கல்ல
ஆ ஆமா ஓகேதாம் மேம் ஓகேதாம் மேம் சுகர் நார்மலாதான இருக்குன் சொல்லிருக்காங்க டேப்லெட்ஸ் எல்லா எடுத்துட்ருக்காங்க இன்னா ஸ்வீட் ட்டு எதுமே சாப்டாதீங்க அப்டின் சொல்லிர்க்காங்க
நம்ம அடங்க மாட்டோமே
ம் இல்ல இல்ல அம்மா சாப்பர்றதுல்ல ஒரு காஃபி டீ கூட சக்கர போடாம குடிகிறாங்க
பரவால
ம் இப்பதா நார்மலாயிருக்கு சுகரு அப்பறம் பாத் திங்கனா இந்த ரெஸ்ட் ரூம் போற ப்ராப்ளம் இருக்கு அப்டிகிர்த சொல்லிட் டிருந்தாங்க இப்போ செக்கப் போயிட்டு வந்தோனா அதாத் செக்கப் போயிட்டு வந்தானா அப்போ கரெக்ட்டா இப்ப இதாயிட்ருக்கு
ஓகே சார்
ஆ
இல்ல போய் ட்டு வந்தா சரியாயிடும் அவங்க எதாவ்து சொல்யூஷன் குடுப்பாங்கள்ல
ஆமா டேப்லெட்ஸ் வேற வந்து எடுத்துட்டு இருக்காங்க ரெகுலரா
ம் செரி சொல்லு
ஆமாமா
சொல்லுங்க சார்
நீ என்ன மத்தியானத்துக்கு சாப்பிட்றக்கு உங்குள்க்கு
என்ன இருக்கு காலையில சிக் கன் கொழம்பு தோசையு சாப்ட்ட மத்தியானம் சாம்பாரும் சோறும்
ஆ சாம்பாரு சோறுமா
ஆமா
அ அ ஓகே மா அப்புறம் தொட்டு கறக்கு சைடிஷ்
மாங்கா ஊர்கா
மாங்கா ஊர்கா தா இந்த சிப்ஸ்சு அந்த மாரிலா வச்சு சாப்ட மாட்டீங்ளா
நான் இருக்கிற நெலமைக்கு இன்னிக்கி சாப்டுவேனா தெர்ல நா
சாப்புடுங்க மேம் சாப்பிடாம இருக்காதீங்க ஏன்னா ஃபீவர் வந்தப்ப கண்டிப்பா கொஞ்சமா சாப்பின்னோ இல்லன்னா ரொம்ப டயார்ட்னஸ் ஆய்ரு ரொம்ப டயார்ட்னஸ் ஆயிரும் சோ நீங்க போய் டேப்லெட் போடுங்க சரியா
டேப்லெட் போடுவோம் மெதுவா
மெதுவாலா போடக்கூடாது ஸ்பீடா போட்டுற்னோ
மெதுவா போடலா என்ன அவசரோ
போடுங்க மேம் நீங்க வந்து உங்ளுக் தெரியாதா அ
ம் இன்னும் ஃபீவர் வந்து ட்டு நல்லா மெச் ஆவுணு மெச் ஆனா தா நா போடுவ
எவ்ளோ பெரிய எம் பி பி எஸ்சு உங்குளுக் தெரியாதா
ம் இந்த நக்கல் தான வேணாங்கறது
உண்மை சொன்னா நக்கல்ங்கிறாங்க இந்த உலகமே இப்டி தா
ம் ம் ச
நேத்து நைட் நான் தா மேம் ஃபிஷ் ஃப்ரை பண்ண
ம் சொன்னீங்க
ம் ஆ ம் நான் தா பண்ண கருக வஷ்ட்ட ம் ம் ஆமா ஆமா என்ன பண்றது அவ கொண்டோய் வீட்ல சாப்பா தாத்தா சாப்பாடு குடுத்துட்டு வரே நீ போடு அப்டின்னு போயிட்டாங்க
ஹஹ
அப்றொ மேல லைட்டா எண்ணெ தெரிச்சிருச்சு மேம்
கத்துக்கோங்க சார் அப்பதான உங்க வொய்ஃப் வந்து எல்லா பண்ணி கொடுக்க முடியு
கரெக்டு தா
சார் ஒரு நிமிஷொ எனக்கு ஒரு கால் வருது நா பேசிட்டு வந்துடவா
ஓகே ஓகே பேசிட்டு கூப்புடுங்க
ஓகே சார்